ஹலோ வணக்கம் க்கம் கேக்குதா ஹலோ ஆ கேக்குது கேக்து
கேக்குது கேக்குது நா பேசுறது உங்க கிளீரா கேக்குதா? ஓகே எப்டி இருக்கீங்க நல்லா
ம் நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க?
நல்லாருக்கே
அதாவ்து ஃபேன் ஓடுற மாரி சவுண்ட் வருது ம் காத்து வருமுல்ல அந்த மாரி ஆ இப்ப நின்றுச்சு.
பேசிக்குடுவோ நைன் ஓ கிளாக் கிட்ட பேசுவோனே
ம் இப்ப நின்றுச்சு
ஆச்சல் நா வந்து மால் பத்தி பேசிக்ட்டுருந்தே ஆக்சுவலி என்னன்னா அந்த காலத்துல வந்து மால் வந்து எப்டி இருக்குன்னா நம்ம அந்த காலத்துல வந்து மோஸ்ட்டாப் என்னன வீட்ல வெளைவிச்சு நம்ம அந்த பயிர் ர் வகைகளோ எதுனாலாமே சாப்ட்டோ இது போக நெசவு பண்ணணும்னாலு நம்ம ட்ரஸ்னாலுமே நெசவு தொழில் இருக்லாம் அந்த மாரி பண்றே பண்ணி அவங்கள்ட்ட முள ந்தா வாங்குவாங்க ஏனா அந்த காலத்துல வந்து நெசவு தொழில் வந்து ரொம்ப அழியாம ரொம்ப நாளைக்கு இருந்துச்சு. இப்போ என்ன ஆச்சு அப்டின்னு பாத்தா மால் அந்த மாரி வந்து உருவாயிட்டு இரு பெரிய பெரிய மால்லலா நம்ம எது போனுனாலு பெரிய மால்ல வந்து எல்லா ஷாப்பிங் மால்ல ஏ டு இசட் ட்டு கெடைக்கிற மாரி வந்து நம்மளுக்கு மால் இருக்கு.
ம் ம் ஆ ஹலோ கேக்குதா நீங் பேசி முடிச்சுட்டீங்களா இல்ல
நா பேசிட்டுதா இருக்கே செரி நீங்க ரிப்ளே பண்ணுங்க பெரிய பெரிய மால்லா இருந்துச்சு இப் ப்போ வந்து நம்ம எதுவ் வெஜிடபிள்ஸ் ஸ் வாங்க போனுன் சொன்னோனே பெரிய மால்க்கு போறோ அங்கே வெஜிடபிள்ஸ் வாங்கிறுதோ குரோசரி ஐட்டமும் வாங்கிரு டுதோம் இது போக நம்ம வந்து ட்ரெஸஸ் எல்லாமே வாங்கிடுதோம் இது எல்லாம் முடிஞ்சுப்போம் கொழந்தைளு கிட்ஸுக்கு விளையாடுறதுக்குள்ள ஆப்ஷனு அங்க இருக்கு நமளுக்கு
உண்மதா நீங்க சொன்னது கரெக்ட்தா அதாவது மா ஷாப்பிங் மால் அப்படிங்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏ டு இஜட் அங்கேயே இருக்கு இதுல என்னன்னா இ ஒன்னு இல்ல வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லா லாமே இருக்கு பர்னிச்சர் ஐட்டம் எல்லாமே இருக்கு சாப்பாடு சாப்பாடு ட்ரெஸு குழந்தைங்க போயிட்டாங்கன்னா அங்க வெளையாடுறதுக் கூட எல்லாமே இருக்கு அது ஷாப்பிங் மால் ஒரு பக்கோ நல்லது இருந்தாலுமே இன்னொரு பக்கோ பாத்தீங்கன்னா இந்த மாரி சின்ன சின்ன விவாரிங்கள்ல்லா அடிவாங்குவாங்க. அடி வாங்குவாங்க மீன்ஸ் அவங்க கிட்ட அந்த இதெல்லா இருக் போய் வாங்க மாட்டாங்க. அவங்களது அவங்களோட வியாபாரல்லா கம்மி ஆயிடு. இந்த மார்க்கெட் போய் வாங்கறது இப்பெல்லா பாத்தீயன்னா சண்டைக்கு போனம்னா நம்ம சந்தையில போய் நம்ம பேறோ பேசி வாங்குவோ. ஒரு இருவருக்கும் ரூபா சொல்றாங்கன்னா பதனஞ்சு ரூவாகுடு பத்து ரூவாகுடு கோப்போ. ஆனா ஷாப்பிங்மால் லா கேட்க முடியாது அ என்ன வெல போட்டாருக்காங்க அதே காய்கறிதா வெளில விப்பாங்க. அவங்ககிட்ட நம்ம பேறம்பேசி வாங்குவோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு அவங்கிட்ட ஆனா நம்ம ஷாப்பிங் மால்ல போயி பிளாஸ்டிக் கவர்ல போட்டு வச்ச சிருப்பாங்க அவங்க என்ன வெல போட்டுக்காங்களோ அப்படியே வாங்கிட்டு வருவோ. அது வந்து பாத்தீங்கன்னா ஒ நம்ம இவங்ககிட்ட வாங்குறதா நல்லது சொல்ல போனா நல்லா ஃப்ரெஷ்ஷாவு இருக்கு அவங்க கைக்கு வரதே பாத்தீங்கன்னா ஒரு நாளுக்கு அப்புறோந்தா வரும் அவங்க ஒரு நாளுக்கு அப்புறோ தா பேக் பண்ணி வெய்ப்பாங்க ரெண்டு நாள் அங்கேய கையில மாட் அப்படிங்கு போது நம்ம அந்த எடத்துல போய் நம்ம அப்படிதா வாங்கறோ ட்ரெஸ் ஐட்டோ ஓகே. பட் இந்த மாரி காய்கறி ஐட்டோ லா பாத்தீங்கன்னா ஷாப்பிங் மால் பக்க வாங்கலாம் தா பட் ஆனா இந்த மாதிரி கடைகள் வாங்கலா பரவால்ல நினைக்கிற. ஏன்னா அவங்க வந்து இந்த எடத்துல அவங்க நம்மள நம்பி தா போடுறாங்க வியாபார அப்படிங்கும்போது அவங்க அந்த எடத்துல வந்து ரொம்ப இத ஆயிடுவாங்க நஷ்டமாயிடுவாங்க எல்லா எடத்துலுமே ஷாப்பிங் மால் வந்து ரொம்ப பெருசா இல்ல சிட்டி சைடலா அதிகமா இருக்கு இந்த கிராம சைடு வளந்து வர கிராமம்ல்லா பாத்த ங்கன்னா அந்த இதெல்லா வந்து பெருசா இல்ல சொல்ல போனா எங்க வீட்டு பக்க எல்லா பாத்தீங்கன்னா நாங்க வந்து வளர்ந்துட்டு இருக்கற சிட்டி தா. அப்படிங்கும்போது எங்க ஷாப்பிங் பண்ண பெரிய பெரிய ஷாப்பிங் மால்லா இல்ல ஆனா இருக்கு கொஞ் தூரமா தான் இருக்கு அப்படிங்கும்போது பாத்தா நா சந்தைக்கு தான் போய் வாங்குவோ சந்தைக்கு போய் வாங்கனா அந்த வியாவாரிங்கள் அப்ப பாத்தீங்கன்னா எல்லா உளவாளிகள் அத பத்தீங்கன்னா அந்த எல்லாமே இதா தா இருப்பாங்க சொல்ல போனா அவங்க காட்லேய விளையற காயா தா இருக்கு அவங்க தா கொண்டு வந்து விப்பாங்க அப்படிங்கும்போது ஃப்ரெஷ்ஷா உ நல்லா பேர பேசி வாங்கலா பத்து ரூபா இருவது ரூபானா கூட நம்ம பத்து பாஞ்சு ரூபா சொன்னா கூட நம்ம பத்து ரூவாய்க்கேட்டு வாங்கலா ஷாப்பிங் மால் போனா அதை வாங்க முடியாது இன்னொன்னு டிரெஸ்ஸு கடை அது பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கா டிரெஸ் கடைக்கு ஷாப்பிங் மால் இருக்க டிரெஸ் கடைக்கு ரேட் கொஞ்ச டிஃப்ரெண்ட் இருக்கு அத பத்தினா அந்த மாலக்கேத்தால விலையிலதான் இருப்பாங்க சொல்ல போனா அது நல்லா நல்லா ஒரு ரிச்சான ஆளுங்க தான் போற மாரி இருக் கு அது அப்படிங்கும்போது டிரஸ்ஸு விலையு கொஞ்சோஅதிகமா இருக்கு குழந்தைங்க விளையாடுறது ஓக்
கண்டிப்பா நீங்க சொல்றது வந்து உண்ம தா. ஹண்ட்ரட் பர்சண்ட் ஏனா ஏங்க நாங்க வந்து இப்போ அவுட் ஆப் ஸ்டேட் இருக்கோ அ நார்த் இந்தியா சைட்ல தா இருக்கோ ஆனா என்ன ஆச்சுன்னா என்னோட பொண்ணு வந்து சொல்லுவா மம்மி இன்னைக்கு மால் போனோ எனக்கு கேம் விளையாடணு அப்பிடிம்பா நம்ம கூட்டு போறது ஒரு விஷய இல்ல நா கூட்டிட்டு போனணும்னு நினச்சோங்களே எனக்கு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் எனக்கு காலியாயிடு ஏன்னா நீ ஆக்சுவலி என்னன்னா நா வீக்லில்லா போக மாட்டே மந்த்லி ஒன் டைம் எதாது ஷாப்பிங் பன்னனு எந்த மாரி ஆஃபர் டிரெஸ் கொழந்தைங்களுக்கு வந்து ஆஃபர் எதும் போட்ருந்தா நா போவே ஏன்னா அந்த அங்க வந்து இருக்கு ஏன்னா நம்ம லாங் டைமா போடணு அப்டின்னா அந்த மாரி மால் ல வந்து கொஞ்ச நல்லா இருக்கு. டரெஸ்ஸஸ் நல்லா இருக்கு. ஆனா எப்பொழுதுமே வந்து நா நீங்க சொன்ன மாரி நா வந்து வெஜிடபிள்ஸு அந்த ப்ரூட்ஸ்ல்லா வந்து அங்க வாங்க மாட்டே ஏன்னா அங்க வந்து நமக்கு ஃபரெஷ் ஆனது வந்து கெடைக் காது இன்னொரு விஷயோ வந்து என்ன சொல்லுவாங்க அந்த அந்த ஏசியில இருந்து அ தண்ணி நடுவுல ஸ்ப்ரே பண்ணி அது மருந்து தா அடிச்சுட்டு இருப்பாங்க எப்பொழுதுமே வந்து வெஜிடபிள்ஸ் வந்து நா வந்து நீங்க சொன்ன மாரி விவசாயிங்க அவங்க மட்டும் தா வாங்குவே அவங்க ஒரு வில்லேஜ்ல இருந்து ஒரு லேடி வந்து கொண்டு வந்து விப்பாங்க. அவங்ககிட்ட மட்டு தான் வாங்குவ ஆக்சுவலி என்னன்ன ஒரு பதனஞ்சு ரூபா சொன்னாங்கன்னா ஆச்சி கொஞ்ச குறை ங்க இல்ல நீங்க கொஞ்சோ கூட வைங்க அந்த மாரி சொல்லலா ஆனா மார்க்கெட்ல ஒரு கிராம் ரெண்டு கிராம் கூடுனாலே அதுக்கு தகுந்தால நம்மளுக்கு பில் போட்டு தந்துடுவாங்க பெரிய பெரிய மால்ல அது போக அவங்க சாப்டுவாங்க எனக்கு பீஸா தா வேணு பர்கர் தா வேணு அந்த மாரி சொல்லி சாப்டுட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஐ ஏன்னா அவங்களே செலக்ட் பண்ணி என்ன தெரியுமா அங்க பெரிய பெரிய மால்ஸ்ல போறங்க குழந்தைகளுக்கு வந்து கொஞ்ச கொஞ்ச சந்தோஷம் இருக்கு அதுதான் வேற ஒண்ணு இல்ல அந்த மால்ல இருந்தாலுமே நம்ம வந்து இந்த மாரி பெரிய பெரிய மால்ஸ் வரபோரப்ப ரோட்டு கடைகெல்லா நீங்க சொன்ன மாரி கண்டிப்பா அடிபட்டு போது ஏன்னா ரோட்டு கடைல உள்ளவங்க அவங்களுக்கு வந்து ஒரு சிலவங்க வந்து கடையே இல்லாமே சும்மா ரோட்ல வச்சு விக்கிறவங்கலும் இருக்காங்க அவங்கல்லா ரொம்ப ஏலப்பட்ட ங்க தான் ஏன்னா நம்மால்லா அவங்க வாங்கனா மட்டும்தான் அவங்களோட அவங்களோட பொருளாதாரம் வந்து உயர வாய்ப்பு அதிகமா இருக்கு
ம் ம் ம் நீங்க சொன்னது கரெக்ட் தான் அதாவது பாத்தீன்னா எல்லாமே மால்ல வாங்காம சில பொருள் வாங்கற இடத்துலயே வாங்குனா பரவால இந்த மாரி காய்கறி ஐட்டல்லா நம்ம இருக்க இடத்துலே வாங்கனா பரவால்ல மால் போலா ஒரு குழந்தைங்களுக் ஆன ஒரு ஜாலியா ஒரு விளையாட்டு தனமா போலா அங்க போய் வெலையாட்லா ஆனா பட் ஆனா எல்லாமே அங்க போய் வாங்கணு அப்டின் னு இல்ல அதே மாரி பாத்தீங்கன்னா அந்த மால்ல தேட்டர் ஒண்ணு இருக்கு அந்த தேட்டர்ல பாத்தீங்கன்னா வெளில விக்கிற அந்த பாப்கார்ன்லா பாத்தீனா நானூறு ரூபா நானூத்தம்ப து ரூவா இருக்கு அதெல்லா சொல்ல போனா ரொம்ப ஹை ரேஞ்ச் தா இருக்கு அந்த ரேட்டு அத பத் இதுனா வெளில வாங்குனா அதே பாப்கார்ன் அதே குவாலிட்டில அதே ரேஞ்ல பாத்தீங்கன்னா நூரூபா நூத்தம்பரூவா தா இருக்கு டபுள் த அமௌண்ட் உள்ள உள்ள இருக்கு ஆனா என்ன பண்ணுவோ நம்ப நம்ம கொழந்தைங்க கேக்குது அப்டிங்கிரத்துக் காவே நாம போயி வாங்கிகுடுப்போ அத வெளிய ஃபுட் அலோ பன்ன மாட்டங்க இன்னொன்னு அப்டிங்கும்போது பாத் தீங்கன்னா நம்மளோட காசு கொஞ்சோ இதா நம்ம கொழந்தைங்ககாக தா பண்றோ இருந்தாலுமே பாத்தீங்கன்னா நம்ம யோசிக்க ணும்ல அந்த எடத்துல என்னடா இந்த எடத்துல வந்து இவ்ளோ காசு குடுத்து வாங்குறோமே நமக்கே தெரியு இது வெளில வாங்குனா இவ்ள தான்னு சொல்லி ஆனா அப்டிங்கும் போது நம்ப போய் வாங்கி தா குடுத்தோ குடுத்து தா ஆகனு அதெல்லா கொஞ்சோ கம்மி பண்ணி இந்த மால் அந்த மாறி இந்த மாறி போ வீட்ல இருந்தே நம்ம இந்த மாரி தெரியாம எடுத்துட்டு போய் கூட சாப்லா உள்ள இந்த மாரி இல்ல ஏதோ ஒன்னு வீட்ல செஞ்சி தரலா அந்த மாறி அந்த மாறிலா பண்ணம்ன்னா கொஞ்சோ இதா இருக்கு அப்டிங்கிறத நா சொல்லுவே
கண்டிப்பா நீங்க சொல்ற மாறி இப்போ நா த்ரீ தௌசண்ட் எனக்கு மந்த்லி வந்து நா காலியாயிருன்னு சொன்னனா இந்த த்ரீ தௌசண் ஒரு ரூபீஸ் வந்து அவுங்களுக்கு வீட்ல நெறயா செஞ்சி குடுக்கலா ஆனா இந்த கொழந்தைகள் வந்து இந்த மாரி பிடிவாதம் பண் ணி அங்க போய் சாப்டது வெளாடுறதுல வந்து பைசா வேஸ்ட் அப்டி இருந்து எனக்கு கொஞ்சோ மனசு வருத்தமாதா இருக்கு
ம் ம்
இருந்தாலு நா வந்து மந்தலிக்கு ஒன் டைம் தா போவே ஆனா மத்த பேரன்ஸ் ஒரு சில பேரன்ஸ் ரிச்சா இருக்க பேரன் ஸ்லா என்ன பண்றாங்க தெரியுமா கொழந்தைகள வந்து அந்த ஒரு பால்ஸ் மாரி இருக்கு அதுல ஒரு டூ அவர்ஸ் வெளாடுறதுக்கு போர் ஹண்டர்ட் ரூபீஸ் ஒன் கிட்ஸ்க்கு அந்த மாரி அவங்கள விட்டு ட்டு அவுங்க பாட்டுல ஷாப்பிங் மால்ல வந்து ஷாப்பிங் பண்ணி சுத்தீட்டு வருவாங்க அந்த மாரி நா வந்து மணி வேஸ்ட் பண்ண மாட்டே மொத்தமா எங்க ஆஃபர் இருக் கு அந்த மாறி போட்டுதா கொழந்தைகள வந்து நா வந்து கேம்ல போடுவே இன்னொன்னு வந்து நீங்க உண்மைக்கு சொல்ற மாரி இன்னொரு விசயோ என்னன்னா அவுங்களுக்கு வந்து செல விசயங்கள் வந்து நம்மளுக்கு பெரிய பெரிய மால்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னு நீங்க சொன்னீங்கல்ல ஃபுட்ல்லா நல்ல ஹெல்தியா இருக்காதுன்னு கண்டிப் பா உண்மதா ஏன்னா சேட்டர்டே சண்டே மட்டு தா மால்ல வந்து ரொம்ப கிரவுடாவு இருக்கு மத்த நாள் வந்து ரொம்ப இல்ல இல்ல அங்க கெடைக்கிற ஃபுட் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கான்னு நம்மளுக்கு அது கூட தெரியாது
ம் ம் உண்மதா
அந்த மாரி இருக்கப்போ கொழந்தைளுக்கு வந்து ஃபுட் பாய்சன் வர்றதுக்கு நெறய வாய்ப்பு இருக்கு மெரிட்டு இருக்கு டீமெரிட்டு இருக்கு ஏன்னா நம்மளுக் கு வந்து ஒரே மால்ல ஏ டு ஸ்டில் எல்லா கெடைக்கிறது மூலோ நேரம் மிச்சமாகுது இன்னொன்னு அங்க இருக்கு இருக்கிறதெல்லாமே நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கா அப்டின் சொல்ல போனா அது கண்டிப்பா கெடையாது
கெடையாது ம் உண்மதா உண்மதா ஒண்ணு இல்ல இப்ப கே எஃப் சின்னு ஒண்ணு இருக்கு கட சோ அவுங் க ஒரு சிக்கன் குடுக்குறாங்க ஓகே அந்த சிக்கன் எத்தன் நாள் முன்னாடி சிக்கன் அது ஃப்ரெஷ்ஷா இருக்கா என்னமோ ஒண்ணுமே தெரியல அததா வாங்கி சாப்டுறோ மால் போனா மேக்சிமம் கே எஃப் சிங்கிறது ஒண்ணு இல்லாம இல்ல எல்லாமே இருக்கு அப்டிங்கும்போது ஆ நல்லா ஒரு கிறிஸ்பியா மொறுமொறுன்றுக்கு பசங்க விரும்புறாங்கன்னு சொல்லி வாங்கி குடுக்குறோ ஆனா அது வந் து அது ஃப்ரெஷ்ஷா இருக்கா நந நல்ல எண்ணைல தா பறிச்சாங்க பொறிச்சாங்களா இல்ல அது எப்டி எந்த இதுல போட்டாங்க அப்டின்னு தெரியிறதில்ல நாம் போய் என்ன பண்றோ மாலுக்கு போனா அத வாங்கி குடுக்கணு கொழந்தைங்க கேக்கறாங்க அப்டிங்கிறதுக்கோசரோ வாங்கி குடுப்போ அது சொல்ல போனா அது வந்து ஒடம்புக்கு நல்லதான்னு கேட்டீங்கன்னா தெரில அது என்னன ஆனா என்ன எண்ணெயில போடுறாங்க எப்டி பண்றாங்கன்னே தெரியலது ஆனா நல்லா மொருமொருன் இருக்கு அந்த மாரி இரு
அ செரி நீங்க சொல்றது உண்மதா ஏன்னா அவங்க வந்து நறைய வந்து சோடா போடுவாங்க அப்புறவு இந்த ஈஸ்ட்லா நறைய போடுவாங்க அதனால ஸ்கிரிப்ஸியா இருக்கு அது வந்து நம்மளுக்கு நல்லது கெடையாது வந்து நா நா ஒத்துக்கிடுதேன் நா
ம் ம் அதா இதெல்லா‌ கொஞ்சோ வில் மால் போலா தா பட் ஆனா இந்த மா ல்லா நீங்க சொன்ன மாரி இருந்த ம மந்த்லி ஒன்ஸ் போனா பரவால்ல ரெகுலரா போறவங்களா அதெல்லா பாத்தீங்ன்னா அவங்களுக்கு வந்து செட் ஆகுது செட் ஆவாது மீன்ஸ் பின்னாடி அனுவவிப்பாங்க பின்னாடினா சோ அந்த ஒ எல்த் வயசுல பாத்தீன்னா ரொம்ப இதாகும் உங்களுக்கு சோ அப்டி சொல்றேன்
ம்